தோழி
வணக்கம்
சொல்லுங்கம்மா
நல்லாருக்கீங்ளா
நல்லார்க்கே சாப்ட்டீங்ளா
ஆ சாப்ட்டே தோழி நீங்க சாப்ட்டீங்ளா
சாப்ட்டாச்சுமா
ம்
செரிமா இன்னிக்கி சொல்லுங்க சொல்லுங்க இன்னைக்கு வந்து ம் நாகரிகமான வாழ்க்கைக்கு மாற்றம் வரா மாரி பண்டைய காலத்துல எப்டி இருந்தோ இப்ப எப்டி இருக்கோன்றதுக்கு பேசலா
ம் அதாது நம்ம நீங்க சொல்ல வருவது எனக்கு எப்டி புரிந்ததுன்னா நா கரீக மாற்றங்கள் வந்தாலு நம்ளுடைய அடிப்படையான குணநலங்கள் வந்து அந்த காலத்திலருந்து இந்த காலம் வரைக்கு நம்ம பின்பற்றுனா நல்லாருக்கு அப்டிங்கறத பத்தி நீங்க பேச வரீங்க சி சரியா தோழி ஆ செரிங்க தோழி அத பத்தி நம்ம தொடர்ந்து பேசுவோ
அ
ஆ பேசுங்க தோழி
இன்னைக்கு இன்னைக்கு இருக்ற சூழ்நிலைல நாகரிகன்ற பார்வைல நெறையா இழப்புகள்தா ஜனங்களுக்கு எப்டின் கேட்டீங்கன்னா சொந்தக்காரன் வரதில்ல ஏனா இவுங்க ஒரு படி அவன விட ஒசத்தியா இருக்கும் போது ஐயோ அவுங்க வீட்டுக்குலா போனா என்னா சொல்வாங்ளோ
இல்ல தோழி நம்ம எப்டி எத நோக்கி பேசலா அப்டின்னா நம்ளுடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்கு அந்த காலத் துல இருந்த நல்ல குணங்கல இந்த காலத்துக்கு எப்டி மாற்றி அமைக்கலாம் அப்டிங்கறத ஒட்டி நம்ம ஆ பேசனம்னா அது நம்மளுடைய வளர்ச்சிக்கு வந்து நல்லா இருக்கும் தோழி இப்ப உதாரணத்துக்கு ஒன்னு ரெண்டு நா உதார்ணம் சொல்றே அதுக்கப்புற நீங்க வந்து நம்ம தொடந்து அத பத்தி நம்ம பேசுவோ தோழி இப்ப நம்ம வந்து பா த்தோ அப்டினா நாகரீக மோகத்துல நெறைய பேரு படிச்சு முடிச்சுட்டு
ம்
அ அண்மைல வந்து நா என்னுடைய மகனுக்காக ஒரு மீட்டிங் வந்து அட்டன் பண்ணிருந்தே
ம்
அங்க ஒரு ஒரு சார் வந்து சொன்ன கருத்து எனக்கு ரொம்ப புடிச்சுது இன்னைக்கு நெறைய பேரு வந்து ட்ரெண்டிங்கிங்கிற பேருல எல்லாருமே வந்து இந்த ஆர்ட்டிபிஷியல் இன்டலிஜென்ஸ் இத பத்திதா வந்து படிக்கிறாங்க ஆனா அதுல வந்து ஒரு சோகமான விஷ்யோ என்ன அப்டினா அவ நாலு வர்ஷோ படிச்சு முடிச்சுட்டு வர்துக்குள்ள அது வந்து பத்து வருஷோ அட்வான்ஸ் ஸ போயிருமாம அப்ப அந்த படிப்ப படிச்சு முடிச்சிட்டு வந்தவங்க அவங்க என்னன்னா கைபேசி பேசுறோ கணினி பேசுறோ அதுதா நமக்கு சோறு போட போகுது அப்டின் சொல்லி அந்த ஒரு மோகத்தினால அந்த படிப்ப எடுத்து எந்த படிப்பு எடுத்தாலு அது துறை சார்ந்த தொழில் பயிற்சி நிச்சயோ வேணு அத வந்து அவங்க நெனைக்கிறதில்ல ந நா வந்து எனக்கு அஞ்சு லட்சோ சம்பிள வேணு மாசோ பத் து லட்ச சம்பள வேணுனு அந்த பணத்தின் மேல் இருக்கக்கூடிய மோகத்த த வந்து தன்னுடைய திறமையின் மேல வளத்துக்கிட்டா நிச்சியம அவங்க வந்த எந்த துறையா இருந்தாலு ஜெயிக்க முடியு அந்த மாதிரி துறைகள வந்து உங்க குழந்தைகளுக்கு தேர்ந்தெடுத்து குடுங்க அப்டின் சொல்லிட்டு ஒருத்தங்க பேச்னாங்க தோழி
நல்ல விஷ்ய நல்ல விஷயம்
அதுதா இந்த மாதிரி விஷயங்கள வந்து நீங்க பேசுங்க
ஓகே ம்
ஆ இப்ப உதாரணத்துக்கு அ உங் உங்ளுக்கு வந்து சமையல் வந்து அ உங்ளுக்கு நல்லா பிடிக்குன் சொல்லிட்டு நா பாத்திருக்கே அ ஒரு தரமான பொருள்கள் வந்து நீங்க மக்களுக்கு வந்துடு குடுக்றீங்க இல்ல அதா ஒட் ட்டு நீங்க வந்து பேச தொடங்குங்க அதுல எனக்கு சில சந்தேகங்கள் இருக்கு நா கேக்கிற தோழி
ஓகே நா வந்து சமையல் நல்ல சமைப்பே மா யாரு வந் தாலு முகங் கோணாமல் நல்லா சமைச்சு போடுவே
அதாவது பொடி வகைகள் வந்து நீங்க செய்வீங்கல்ல தோழி அத பத்தி எனக்கு ட வந்து ஆ என்ன மாதிரியான பொடிகள் அதனுடைய பயன்பாடுகள ஒட்டி எனக்கு விளக்கம் குடுங்க தோழி
சரி சத்து மாவுன் ஒண்ணு பண்ணுவேமா அதுல வந்து ஒரு பதினெட்டு விதமான தானியங்கள்லா போட்டு எல்லாத்தியு பக்குவமா வறு த்து எல்லாமே நானு க கைல தா வறுப்பே வறுத்து மிஷின்ல அரச்சு அப்புற அத சளிச்சிட்டு அத பக்குவமா பேக் பண்ணி அந்த சூடெல்லா ஆறினதுக்கப்ற அது சந்தைக்கு அனுப்புவே அதே மாதிரி இட்லி மொளகாப்பொடி ஆ எள்ளு மொளகாப்புடி எள்ளு மொளகாப்புடி வந்து சாதத்துக்கு போட்டுக்கலா இட்லி தோசைக்கு தொட் ட்டுக்கலா ஆ டூ இன் ஒன்னா இருக்கு அது அது பண்ணுவே அப்ற தேங்கா மொளகாபொடி பண்ணுவே அ அப்புறோ பருப்பு பொடின்னு ஒன்னு பண்ணுவே அப்புறோ அங்காய பொடின்னு ஒன்னு பண்ணுவே நமக்கு அஜீரண கோளறு ஆயடறது நாம்ப நெறைய ஓய் ஒரு வ விருந்துல போய் சாப்ட்டுட்டு வந்தோ கல்யாணத்துக்கு போனோ நமக்கு அந்த சாப் ப்பாடு ஒத்துக்கள வாந்தி வருது ஜீரணமாகல வைத்த வலிக்கு து அப்டின்னாக்கா இதுல அஞ்சி விதமான பொருட்கள் போட்டு அங்காய பொடினு பண்றே அத வந்து சூடான சாத த்துல ஒரு ஸ்பூன் போட்டு நல்லெண்ணவுட்டு சாப்ட்டிங்கன்னா அடுத்த நிமிஷமே ஜீரண ஆயிடு நல்ல ஏப்ப வந்து ஜீரணமாயி உங்களுக்கு ரொம்ப நிம்மதியா ஆயிடு அப்பா ரிலா க்ஸா இன்னிக்கு நல்லா தூங்கலான்ற அளவுக்கு மனசு தயாராயிடு
அதுதா சரியா சொன்னீங்க தோழி அதாவது என்னன்னா ம் பேசுங்க தோழி பேசுங்க பேசுங்க ம்
ஆ கொத்தமல்லி தொக்கு இதெல்லா கூட பண்ணி தரமா நானு ஃப்ரஷா அப்பவே வாங்கி அப்பவே பண்ணி யார் கேட்டாலு அத உடனே சந்தைக்கு அனுப்ச்சிவுட்ருவே
நிச்சயமா அதாவது இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்டின்னா நவீன உலகத் த்துல வந்து வேலைக்கு போகுனு பண சம்பாதி க்கணுங்கிறதுல பாதி பேர் ஏ முக்காவாசி பேரு வீட்ல வந்து சமைக்றதே கிடையாது இந்த பெரிய பெரிய கடைகள்ல இருக்கக்கூடிய டிபாட்மென்டல்ஸ் டோர்ல இருக்கக்கூடிய பதப்படுத்தப்பட்ட உணவுகள வந்து நாகரீக ங்கு இன்ற பேர்ல வாங்கி தங்களுடைய உடல் நலன வந்து கெடுத்துக்றாங்க ஆனா அந்த மாதி ரி இல்லாம நீங்க சமூகத்துக்கு ஏற்றவாறு அப்பப்ப இயற்கையான முறையில வந்து நீங்க ஆ உணவு பொருள்கள வந்து தயாரிச்சி நீங்க சந்தைப்படுத்திட்டு இருக்கீங்க அது வந்து நிச்சயம் ஒரு வரவேற்கத்தக்கது அது பலரனுட் டைய உடல் ஆரோக்கியத்த நம்ம வந்து பாதுகாக்கறது இங்கறது கூட ஒரு விதமான சமூக சேவை தா அப்ப நம்ம வந்து பாத்தோ அப்டின்னா நிச்சியமா அதுக்கு நமக்கு ஒரு வருமானம் கிடைக்கும் அதே சமயம் பல பேர் நம்ம செய்யக்கூடிய தொழில் வந்து பலருக்கும் நன்மை விளைவிக்கக் கூடிய நேர்மையான வழைல தா அந்த பணோ நமக்கு வருது அப்டிங்கற ஒரு மன மகிழ்ச்சியு வந் த் இருக்கு தோழி நிச்சயமா நீங்க வந்து தொரந்து இதையே பெரிய அளவுல பண்ணுங்க தோழி
பண்றே பண்றே நானு இப்ப கேட்ருக்காங்கம்மா இப்ப வந்து கொத்தமல்லி தொக்கு ப பொதினா தொக்கு இதெல்லா பண்ணி தர சொல்றாங்க அத வந்து ஒரு தோழி வந்து நீங்க எங்ககிட்ட குடுத்துருங்க நீங்க சின்ன சின்ன டப்பால போட்டு குடுத்துருங்க நாங்க சேல் பண்ணி குடுக் க்றோ நீங்க எங்கியு அலைய வேண்டா நீங்க வீட்ல இருந்து ரெடி பண்ணி குடுங்க நா வாரா வாரோ ரெடி பண்ணுவே ஸ்டாக்கே வச்சிக்கமாட்டே அந்தந்த வாரோ ரெடி பண்ணுவே அதே மாரி இப்ப என்னோட இன்னொரு தோழி இருக்காங்க அவங்க கோங்குரா அப்புறோ புளிமாங்கா மாவக் க்கா இதெல்லா ரெடி பண்றாங்க ம மாங்கா தொக்கு இதெல்லா ரெடி பண்ணிதரேருக்காங்க அதையு நீங்க விற்பனைக்கு எடுத்துக்கோங்க நல்லா மூவ் ஆகு அப்டின் சொல்லியிருக்காங்க நா அதயு வாங்கின்னு வந்து பண்ண போறே
நிச்சயமா தோழி அதாவது நமக்கு
இதெல்லா வந்து நம்ப ஒரு ஆர்டிஃபிஷியல் பிரிசர்வேஷ்டிங் எதுவுமே போடாம வீட்ல இருந்து நம்ப பண்றதுனால ஒரு ஒரு மாசோ வரைக்கு தாங்கு நல்லா வச்சி ஃப்ரிட்ஜ்ஜு குள்ள வச்சி சாப்படுறவுங்க வச்சி சாப்பட்லா
நிச்சயமாத்தா
நா இதுலயே வந்து வத்த கொழம்பு பொடி பண்ணி தர வத்த குழம்பு மிக்ஸு கேட்டாலு பண்ணி தர அப்பறோ இந்த புளிக்காச்சல் மிக்ஸ் பண்ணி தர யாருக்கு என்ன வேணு என்ன தேவ இருக்கு எனக்கு இது வேணுன்னு சொல்லிட்டாங்கன்னா ஒரே நாள்ல ரெடி பண்ணி குடுத்தடுற
நிச்சயமா தோழி நிச்சயமா இது வந்து நாங்களு எங்களுடையே தோழிகளுக்கு பிறுப படுறவுங்களுக்கு நாங்களு நிச்சயமா வந்து சொல்றோ அதாவது இப் இப்ப வந்து இந்த மாதிரி மயிரு ஆ நாகரிகமா மாறனாலு இயற்கையோடே ஒட்டி வாழ்றது அப்டிங்கறது வந்து ஒரு ஆ நல்ல வழிமுறைகளை வந்து இளைய சமூகத்தினருக்கு நீங்க வந்து சொல்லி குடுத் துருக்கீங்க நிச்சயமா நாங்க அதையு நாங்க வந்து பின்பற்றுவோ தேவைப்படும் போது நிச்சயமா நாங்க வந்து இயற்கையான உணவுகள வந் து உங்ககிட்ட நாங்க வாங்கி அத வந்து நிச்சயமா தொடர்ந்து பயன்படுத்துவோ அடுத்தது வந்து பாத்தீங்க அப்டினா இன்னைக்கு வந்து இப்ப கல்வி கற்கும் முறை அப்டிங்கறத பாத்தம்னா அந்த காலத்துல வந்து ஒரு ஆசிரியர் மாணவர் உறவுங்கறது வந்து ஒரு நல்ல ஒரு சுமூகமான உறவா இருந்தது ஆனா இந்த காலத்துல வந்து பாத்தோ அப்டிறன்னா கைபேசிக்குள்ள ஆசிரியர் ஏதோ ஒரு மூளையில இருக்காரு மாணவன் ஏதோ ஒரு மூளையில இருக்கா ஆன்லைன்ல ஆன் ஆன் பண்றோ அவ படிக்கிறானா படிக்கலையா அப்பிடி இல்லாமே அது வந்து ஒரு வியாபார ஸ்தலமா மாறிருச்சி அந்த மா திரி இல்லாம நிச்சயமா வந்து அந்த ஆசிரியரு மாணவர்களு வந்து ஒரு சக தோழர்களாவோ தோழிகளாவோ பழகி அவங்களுடையே வாழ் கைல வந்து மாற்றத்த ஏற்படுத்தும் போது அவ ஏ ஏ அப்டினா பெத்தவங்க எல்லா நல்ல பழக்க வழக்கங்களையு சொல்லி தருவாங்க இருந்தாலும் அந்த குழந்தைகள் செல்லத்தின் அடிப்படையில வளர்ந்திருந்தா சில வார்த் தைகள வந்து கேக்க மாட்டாங்க ஆனா அது அதுவே வந்து ஒரு ஆசிரியர் வந்து பக்குவமா எடுத்து சொல்லும்போது நிச்சயமா அது வந்து அவங்களுக்கு ஒரு பசுமரத்தானியா வந்து மாறு அதனால நம்ம நம்மளுடைய குழந்தைகள வந்து இந்த ஆன்லைன் கிளாஸ்ஸு கைபேசி அந்த மாதிரி அடைத்து வை க்காம இயற்கையா நம்ம வந்து ஆசிரியர்களோட இணைந்து ஒரு நல்ல அ குருகுல கல்வியாக இல்லாட்டியு அதாவது கை கைப்பேசி கல்வியா மாறாம இருக்கிற வரைக்கி மனிதர்கள் இடத்தில் நம்ம எப்டி பக்குவமா நடந்துக்கணு சமுதாயத் தலே எப்டி நம்ம நல்லதொரு மனிதரா இருக்குணு அப்டிங்கறதே குழந்தைகளுக்கு ஆ பிராக்டிக்கல் ட்ரைனிங் குடுக்கறது தா வந்து சிறந்தது தோழி
அதுதா குருவோட வழிகாட்டி அதா குரு குருன் ஆசிரியர் ஒரு வந்து குரு இல்லையா அந்த குருவோட வழிகாட்டி இருக் க்கணு ஏன்னா என்னதா வீட்ல வந்து கொஞ்சி சொன்னா கூட அந்த பசங்க கேக்காது இதே குருகுளத்துல போயி குரு ஒரு ஒத குடுத்தாருன்னா அத பசுமரத்தாணி போல பதிஞ்சிரு ஆ இவர் சொல்றாரு இவர் நம்மள கண்டிக்கிறாரு நாளைக்கு நம்ம வந்து இந்த செய்யுள சொல்லிணோ இந்த பாடத்த நம்ம எழுதி காமிச்சிணோ நாளைக்கு நாம இந்த மாரி அடி வாங்க கூடாதுன்ற ஒரு தன்ம மாறிடு
நிச்சயமா தோழி அதே மாதிரி பாத்தீங்க ஆ பேசுங்க தோழி
எல்லா விஷயத்துக்குமே ஒரு குரு வேணு அப்பா அம்மா வந்து நமக்கு நம்மள வந்து இந்த உலகத் துக்கு கொண்டு வந்தவங்க நமக்கு அறிவுரை சொன்னவங்க பனங்காச குடுக்கறாங்க படிக்க வைக்கிறாங்க வசதி வாய்ப்புகள் ஏற்படுத்தி குடுக்கறாங்க ஆனால் நெறைய அறிவுரைகளையு நல்லது கெட்டத சொல்லி தரது நமக்கு ஆசிரியர் மட்டுந்தா ஒரு மாணவனுக்கு நல்ல ஆசி ரியரோ ஆசிரியையோ கெடைச்சிட்டாக்கா அவ வந்து எங்கேயோ போய்டுவா நல்ல ஒரு துறைக்கு போயிடுவா
நிச்சயமா தோழி நம்ம வந்து பல நல்ல மாற்றங்கள பத்தி நம்ம தொடர்ந்து பேசிட்டு இருக்கோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னைக்கு நாகரீகங்கிற பேர்ல பிறந்த நாள் ஆகட்டு திருமண நாள் ஆகட்டு ஒரு நவநாகரீக மோகத்துல தா வந்துட்டு கொண்டாட்டங்கள் எல்லா அமையுது அந்த மாதி திரி இல்லாம நம்ம பாரம்பரியமா நம் உறவுகளோடு சேர்ந்து கொண்டாடுவது அல்லது முதியோர் இல்லத்தில் நம சென்று கொண்டாடுவது அந்த மாதிரி நமக்கு வந்து ஒரு நல்ல குணங்கள விளைவிக்க கூடிய ஒரு கொண்டாட்டமா இருந்துச்சு அப்டின்னா அவங்க பெரியவங்க ஆனாலு அதையே வந்து தன்னுடைய குழந்தைகளுக்கு வந்து சொல்லி தருவாங்க இத பத்தி நம்ம தொடர்ந்து வேறொரு அழைப்புல வந்து நம்ம பேசுவோம் தோழி இன்னைக்கி நிறைய கருத்துக்கள வந்து பகிர்ந்துகிட்டோ நி ச்சயமா அத வந்து நம்ம நம்மளுடைய ஓய்வு நேரத்துல நம்மனால் முடிந்த குழந்தைகளுக்கு அல்லது மற்றவர்களுக்கு வந்து எடுத்துரைப்போம் உங்களிடம் பேசியதில் மிக்க மகிழ்ச்சி நன்
நன் நன்றி தோழி நன்றி வணக்கம்